ஹலோ ஆ கேக்குதா க்கா சும்மாதா கா நீங்க
நா சும்மா ஆன்லைன்ல கேம் வெளாண்டுருக்கதம்மு போர் அடிக்குதா சரி ஆன்லைன்ல ஒரு கேம் வெளாட்லாமே வெளாண்ட எடுத்த
ம்
இப்ப தா அந்த ஆன்லைன்ல லூடோ கேம் இருக்குல்ல
ம் லூடோ வா
ஆமா
அது நா அப்ப விளாட்டுந்தக்கா இப்ப விளாறதுல்ல இப்ப கேமே மோஸ்ட்லி விளாடதே
ம் ஹு என்ன பண்றது போர் அடிக்குது செரி ஓகே ஆன்லைன்ல அது வெளாலான்னு பாத்த ஃபர்ஸ்ட்டு மாதிரி நம்ம வெளில போய் வெளாட்ற மாரி இருந்தா பரவால்ல நா இப்பெல்லா அந்த கேம்ஸ் க்கான இம்பார்ட்டன்ஸே யாரு குடுக்கறதில்ல எல்லாருமே ஃபோன்லயே இருக்காங்க
ஆமாக்கா இனிமேல்லா வந்து வெளியில போய் வெளாடுவாங்க
ம்ம்
இப்பல்லா மோஸ்ட்லியா நா வெளியவே போறதில்ல அதுவு இப்போ வெயில் காலோ வருது இல்லையா சோ சுத்தமாக யாரு வெளியே போக மாட்டாங்க வீடிலேய தான் பாருங்க எல்லாருமே சாமி நால்லா அப்டி இல்ல டெய்லியு கிரிக்கெட் கிரவுண்டுக்கு நாங்க ஈவ்னிங்க ஆனா கிரௌண்டுக்கு போயிடுவோ எப்பயுமே காலேஜ் இருந்தாலு செரி லீவ்வா இருந்தாலு செரி ஷார்பா நாலு மணிக்கு கிரவுண்டுக்கு போயிடுவோ போயிட்டு கிரிக்கெட் விளையாட்டு தா வர்றதே
ஓ உங்களுக்கெல்லா ஜாலி தா ஆனா எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க ஆ ஒரு டென்னிஸ் டோரன்மென்ட் மாரி வச்சி எல்லா வெளையாடுவீங்க இல்லையா
ம் டோர்னமென்ட் அளவுக்கு அது டோர்னமென்ட் நடக்கு இந்த ஜான்வரிவ நடக்கு இந்த டோர்னமென்ட்லா அப்பெல்லா மோஸ்ட்லி இந்த நியூ இயர்காக வெப்பாங்க நியூ இயர் அப்ப பொங்கல் செலிப்ரேஷன்ல வெப்பாங்க டோர்னமென்ட்லா
ஓ அப்போ உங்களுக்கு ஜாலிய இருக்குல்ல அந்த டைம் ஒரு டீம் இருக்கும்ல உங்களுக்கு
ம் ஆமாக்கா இது இந்த சைடு சும்மா கிராம மாரிதானே சோ அதனால வந்து அடிக்கடி மேட்ச் நடக்கு கிரிக்கெட்லா
ம் கரெக்ட் தா கேம்ஸ்சுன்னு நம்ம சும்மா சொல்றோ ஆனா கேம் வெளையாட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன வந்து பெனிபிட் இருக்கு நல் நம்மள நம்மளுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லா கொறையு அப்றோ நறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம கனெக்ட் ஆகலா அ அதே மாதிரி நம்ம வந்து அது ஒரு ஹெல்த் கூட நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒடம்புக்கெல்லா நல்லா இருக்கு அது வெளையாட்றது எல்லா நீங்க எல்லா நல்லா ஜாலி பண்ணுறீங்க அவுட்டோர் கேம்ஸ் எல்லா வெளையாண்டுட்டு இல்லையா
கா ஆன்லைன்ல இந்த இந்த கேம் மட்டு அப்போ வெளாட்டு இருந்தா வெளாட்டு இருந்தா
ம் ம்
இப்பதா ஃப்ரீ பையர் விளாட்ல செகண்ட் இயர்ல சமிங் வெளையாடிந்த இப்ப தேர்டு செகண்ட் இயர்ல செகண்ட் செம் அப்பயே விட்டுட்டே அப்டியே இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டா ஸ்டார்ட் ஆனா ஒட்னே மொத்தம கேம் விளாட்றதே விட்டுட்டே இப்போ வந்து சும்மா இந்த செஸ் மட்டு எப்போயாது வெளையாடுவே அப்டி இல்லனா கேரம் போர்டு விளையாடுவோ ஆன்லைன்ல அவ்ளோதா வேற எந்த மேட்சு வெளாட மாட்ட
ம் அதுவு கரெக்ட் தா
ம்
இப்ப வந்து நம்ம கிரிக்கெட்டு கபடி அந்த மாரி வந்து ஆ ஃபர்ஸ்ட் எல்லா வந்துட்டு அவுட்டோர் கேம் விளாடுவாங்க இப்போ வந்து எல்லாமே கிரிக்கெட்டுக்கு தா பசங்க எல்லா நறைய பேர் போயிட்றாங்க விளையாட்றதுக்கு அதுக்கு க்குலா நறைய பேர் வந்து இந்த மத்த விளையாட்டுல வந்துட்டு இப்போல்லா இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறதே இல்ல நம்ம சின்னதுலல்லா எவ்ளோல்லா வெளாண்டுட்டு இருந்தோ அதெல்லா வந்து ஒரு கேம் மாதிரி இப்ப எல்லா இல்லவே இல்ல கொழந்தைங்க கூட இப்போ வந்துட்டு அந்த கேம்ஸில் ஃபோன்ல தா கேம் வெள்யாட்றே அப்பிடின்ட்டு இருக்காங்க
ஆமா கதையெல்லா உண்மதா இ சின்ன பசங்களா எல்லாருமே மொபைல் குடுத்தாதாங்க ஏதோ பத்து நிமிஷோ அல்றானா டக்குன்னு எடுத்து மொபைல குடுத்தாதாங்க சோ எல்லா அதுல தா வெளையாட்றங்க வீட்டுக்கு போய் வெளையாடுறதே இல்ல
ஆமா அதும் கரெக்ட் தா ஃபோன் ஏதாவது குடுத்துர்றாங்க போன்ல தா வெளயாடணு அப்டின்ற மாரி அவுங்களுக்கு அதே ஒரு அ டைம் பாஸ் மாரி அவுங்களுக்கு இருக்கு ஆனா நம்மளுக்கு தா அது தெரியவே இவ்ளோ ஒரு கெடுதல்ன்னு சொல்ட்டு இருந்தாலு அவுங்க அடம்புடிக்கிறாங்களேன்றதுக்காக நம்ம குடுத்தர்றோ
அது என்னமோ உண்மதான்கா வெளில போய் வெளயான்னாதா ஜாலியாருக்கு அப்பலா வந்து வீ்ட்லயே வெளையாட்னாங்க ஆனா வந்து மொபைல் வச்ச வெளாட மாட்டாங்க இந்த தாயோ பதம பதோ அப்டி வெள்ளாடுவாங்க
ஆமாமா
ஏன்னா இந்த லாக்டவுன் டேஸ்லதா மோஸ்ட்லி எல்லாமே அத வெள்ளானாங்க எல்லா வீட்ல உக்காந்து தாயே சீட்டுக்கட்டு எ வீட்லய ஆடும்போது இந்த யூனோ கார்டு வெளயாடுவாங்க மோஸ்ட்லி
ஆமாமா யூனோவுமே நம்ம வெளாலா நல்ல காடெல்லா வச்சுட்டு அத இப்போ யூஸ் பண்ணி நம்ம வெளயாட்லா அ ம் யூனோ வந்து ஒரு நல்ல கேம் தா அப்பறோ வந்துட்டு அந்த அ ப் இப்பலா வந்து நெறைய கேம்ஸல்லா அந்த லூடோ வந்துட்டு அ‌ நார்மல் போர்ட்ல வருது அது பின்னாடி வந்து அந்த பாம்பு கேம் வரு அது ரெண்டுமே நம்ம உக்காந்து கொஞ்ச நேரோ வெளால்லா அப்பறோ வந்து நறைய அ நறைய கேம்ஸ் நம்பளே வந்து வீட்லயே நறைய வெளயாட வேண்டியதெல்லா இருக்கு டீம் எக்மெல்லா நெறைய செட்டாச்சுன்னா இப்போ ஃபேமிலிலல்லா எல்லாரு நம்ம எல்லா ஒன்னா சேந்தோன்னா நம்ம ஜாலியா வெளயாட்லா ஆ இப் போ வந்து நறைய பேர் வந்து அவுங்கவுங்க வேலைய அவுங்கங்க பாத்துட்டு இப்ப போறனால நம்மளுக்கு டைமு கடைக்க மாட்டேந்து ப ரிலேட்டிவ்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவு டைம் கெடைக்க மாட்டேங்கிது என்னைக்காவது ஒரு நாள் வரும் போதுதா நம்மளுக்கு நல்லா இருக்கு இல்லயா
ம் ஆமாக்கா இப்போட இப்ப ஏதா திருவிழா சம்டைம்ஸ் யாராவது வந்தாங்கன்னா இந்த யூனோ இந்த பெரியப்ப பசங்க்கூட சித்தப்ப பசங்கலோட சேந்து இந்த யூனோ காட வெளாட்டுறதுதா அதா வேலயே நைட் ஆனா போது உக்காந்து வெளாட ஸ்டார்ட் பண்ணிருவோ
ஆமா நறைய பேருந்தா அந்த கேம் நல்லாருக்குல்ல ஜாலியாருக்கு
போர்ட்டு இருக்குல்ல சொன்னிங்கள யூ யூனோ போர்ட்டு எல்லாம் பரம பதோ அத் அதுவு இருக்குது ம் லூடோவுருக்கு பரம பதம்முக்குது ஸ்னேக் கேமு சோ நாலு பேர் உக்காந்துட்டு வெளயாட வேண்டிதா ம் ஜாலியா இப்ப நாங்க நாலு பேர் வெள்ளான்டோனா அடுத்த நாலு பேர் உக் அ வந்து வெள்ளாடுவாங்க இப்ப அதுலையாது ஜெயிக்கிறங்களோ நெக்ட் டைம் பைனலு அப்பிடி வெச்சு வெள்ளாடனு இப்போ அதுவு நல்லாதாங்காருக்கோ
ஆமா கரெக்டா எல்லாருமே நல்லா செட்டாயிட்டோ அப்டின்னா நம்ம செட் டு கேமுருக்குல்ல அது வெளாட் நாலு நல்லாருக்கு ராஜாராணி நல்லாருக்கு அது ஒரு நல்ல க்க காமெடியாவு இருக்கு நம்ம எல்லாத்து கூடியு சேந்து வெள்ளாடும் போது
ராஜா ராணி நல்லார்க்கும்கா
ஆ ராஜா ராணி நல்லா இருக்கு அது எல்லாருமே சேந்து வெளையாடும் போது இன்னுமே நல்லா காமெடியா இருக்கு ஒவ்வொருத்தரோட ரியாக்ஷன் நல்லாயிருக்கும் பாக்குறக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும் நம்ளுக்கு இந்த மாரி சும்மாவே ஃபோனையே பாத்துட்டு இருந்தாலா நம்மளுக்கு ஹெல்து தான் போகுது நம்ம ஒரு நாலு பேர கூப் ட்டு நம்ம நல்லா ஜாலியா உக்காந்து அவுங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வெளாடுறது வந்து அந்த ஃபோன்ல கெடைக்காது இருந்தாலும் நம்ம தனியா இருந்தாலும் ஃபோனும் நானும் நம்ப மட்டும் தான் இருப்போம் இப்டி நம்ப ஒரு கேம் வெளையாடுற மாரி இருந்தா ஒரு நாலு பேர் கூட நம்ம சேர்ந்து வெளையாடுற மாரி இருக்கும்
ம் ஏ இந்த லாக்டவுன் டைம்லான் நெறய இதாச்சு அப்டிதான் ஏனா வீட்ட வீட்டு அவளோ சீக்கர வெளியே போ முடியாது பட் இது கிராம சைட் இருந்தாலும் அதெலாம் ஒண்ணும் பிரச்சன இல்ல நாங்க எல்லா ஒன்னா தான் உக்காந்துப்பாங்க மதியம் ஒரு ரெண்டு மணி இல்ல பன்னெண்டு மணி ஆச்சுனா எல்லா வந்து து வாங்க வெளாறதுக்கு தாயம் வெளாறதுக்கு அப்டின்ட்டு பட் ஒரு நாள் வரனா ஃபுல்லா அன்னக்கி ஃபுல்லா ஃபோனேதான் பாத்துன்னு இருக்க வேண்டியதா இருக்கும் யாருமே வர்ல்னா
கரெக்ட் தான் தாயமும் ஒரு நல்ல ஒரு கேம் தான் எல்லா பாய்ஸ்ஸு அவங்கள சேந்து அ வெளாட ஆரம்பிச்சாங்கன்னா எப் போ டைம் போறதுனே தெரியாது சாப்ட்டோமா இல்லையான்னு கூட தெரியாது எல்லார் கூடயும் தாயம் வெளையா ட்டு அப்டியே ஜாலியா அ நம்ள்ட்ட போயிட்டு அதுக்கப்பறம் வீட்டுக்கு வந்தோனா எப்போ டைம் போகுதுனே தெரியாதுல்ல
கண்டிப்பா கா அதல்லாம் நைட் ஃபுல்ல ஒக்காந்து வெளாட ரெண்டு மணி வரைக்கும்ல்லா நா ஒக்காந்து வெளண்டேன் கா இந்த தாயல்லா இந்த லாக்டவுன் டைம்ல ஏனா அப்ப ஜாலியா போவு அது ஏனா இப்ப தோத்துட்டுன்னு வெச்சுக்கயே ஜெயிக்கர வரைக்கு ஆடினே இருக்கணும் தோணு அது நெறையவே ஏமாத்துவாங்க காயின் ஒரு ஸ்டெப் மாட் நோத்திச் வெச்சுருவாங்க அப்ப எக்ஸ்ட்ரா எதாவது சொல்லுவாங்க நா அஞ்சு போட்ட ஆறு போட்டன் பன்னெண்டு போட்டேன் சொல்ட்டு எக்ஸ்ட்ரா எதா சேத்து சொல்லுவாங்க அதுவே லைன்னா பாத்துனேக்கணும் என்ன எத்தனை உழுது காயின்லன்ட்டு பாத்தனேக்கணு அத நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போவ்
ம் கரட்டுதான் நம்ப இப்ப ஆன்லைன்ல வெளாடுறோம் அப்டின்னா நம்ம ஆன்லைன்ல வெளாடும் போது நம்மளுக்கு வந்து மைண்ட் எல்லா ஃபுல்லா வந்துட்டு அந்த ஆன்லைன்ல நம்ப எக்ஸ்ட்ரா வந்து வேற ஏதாது இப்ப ஆன்லைன்ல ஒரு கேம் முடிச்சதுகு அப்றோ திருப்பி நம்ம ஒரு பேஸ்புக் போவோ திருப்பி இன்ஸ்டாகிராம் போவோம் அதுல எல்லாமே ரீல்ஸ் ஸ்ரோல் பண்ணி ஸ்ரோல் பண்ணி நம்ம மைண்ட்ல இருக்கிற எல்லா இது வந்து அந்த இதுல தான் இருக்கும் ஆனா இந்த மாரி அவுட் டோர் கேம்ஸ் வெளாடுறோ அப்டின்ன போது எப்டி இருக்கும்னா நல்ல ஒருத்தருடைய ஐடியாஸ்ஸு இன்னொ ஒருத்தோட ஐடியாஸ் நம்ம கேப்சர் பண்ணிக்கலா இந்த டைம் நம்ப ஒன்னு கத்துக்கலா நம்மளோட மைண்டும் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ப நெறைய யோசிச்சு நம்ப செய்யறனால நம்ம மூளைக்கும் நம்ம வேல குடுக்குறோம் இல்லையா
ஆமாக்கா
கரெக்ட் தான் நம்ம இனிமே வந்து நீங்க கூட கிரிக்கெட் வந்து தெனமும் வார வாரம் அ தெனமும் போகுறது கூட நீங்க ட்ரை பண்ணலாம் தான் எல்லா கேம்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேந்து இது பண்ணும் போது வெளில் நம்ப மத்த ஃபேஸ்புக்லருந்து ஃப்ரண்ட்ஸ் எடுக்குறக்கு நம்ப பக்கத்தில்ல இருக்கிற ஃப்ரண்ட்ஸ் கூட நம்ம கனெக்ட் பண்லாமே
த்த கண்டிப்பா இப்ப சில பேர் ஊர்லயே இப்பான்னுங்க ஆனா வந்து மோஸ்ட்லி யாருமே பேச மாட்டாங்க ஏன்ன அவங்களா கிரௌண்ட் பக் கமே வரமாட்டானுங்க வந்து வெளாட்னாதா ஒரு நாலு பேத்த தெரியு ம்ச் பேசுறதுக்கு சான்ஸ் இருக்கு வீட்லே ஓக்கந்து அ ஃபோன் பாத்தந்தான் அதல்லா எதுவு பண்ண முடியாது இப்ப நீ இண்டாகிராம்ல பிரண்ட்டா இருப்பானுங்க ஆனா நேர்ல போனா பேச மாட்டானுங்க அப்பனா நெறைய பேர் இருக்குறானுங்க எங்க ஊர்லயு நெறைய பேர் அப்டிதா இருக்குறானுங்க ஃபேஸ் புக்ல ஃப்ரண்ட் ரெக்வஸ்ட் குடுப்பாங்க நேர்ல வந்து எவனும் பேசமாட்டானங்க
கரெக்ட்தா இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சித்தி பையன் எல்லா அவான்ல காலையில என்ன பண்ணிருவேன்னா ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு சு ஒரு டீம் செட் பண்ணிருக்கா ஆ ம்ச் காலையில ஆறு மணிக்கு போய் அந்த கிரிக்கெட் கேம் விளையாண்டுட்டு ஏழு ஏழரைக்கு தான் வீட்டுக்கு வருவான் அதுக்கப்புறமா ஜாப் போக ஆரம்பிச்சிருவா
ஓ
அப்போ ஃப்ரெண்ட்ஸோடய லிங்க் ஆக்கற மாதிரி இருக்கு ஜாப்பூ நம்ம போய் பாத்த மாரி இருக் கு திருப்பியு சாயந்திரமா வந்து ஒரு கொஞ்ச நேரோ மொபைல் பாத்தாலுமே அதுக்கப்புறோ ஸ்பெண்டட் பண்ணிக்கலா டைம நம்ம உடம்புக்கு அது நல்லது தானே நம்ம வந்துட்டு வே ஆ நல்லா ஹெல்த்தியாவு இருக்கலா
ம்
கரெக்ட் தான் தம்பு ஆன்லைன்ல இல்லாம நம கொஞ்சோ வந்து வெளிலேயு விளையாட ட்ரை பண்ணுவோ செரியா தம்பு ஆ செரி பாக்கலா நா எதா இருந்தா கூப்புடுறேன் ஓகே நா வைக்கட்டுமா
ஆங்க்கா